ஹலோ ப்ரோ கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ சொல்லு ப்ரோ இப்ப இது வெரிக்குமே நீங்க நரூட்டோ மட்டுந்தா பாத்துருக்கீங்களா வேற எந்த சோலோ லெவலுங்கு நரூட்டோ அவ்ளோதா
சோலோ லெவனிங்கு நரோட்டோ வின் பிரேக்கரு ப்ளூ லாக்கு
பா பு புளூ லாக்கு ஓகே ஓகே நீங்க உங்குளுக்கு என்ன கேம் பிடிக்கோ மோஸ்ட்லி என்ன கேம் பாப்பீங்க வெளையாடுவீங்க
வெளாடுறதுன்னா ஸ்போர்ட்ஸுல எல்லா கேமு வெளாடுவ ப்ரோ அதேமேரி ரொம்போ வெளாட மாட்ட எல்லாமே எல்லா கேமு வெளாடுவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்து
ஸ்போர்ட்ஸ்ல ஒரு அ பாக்கணோனா ஐகூனு ஐ இல்ல இல்ல அ ஸ்போட்ஸ் இன்ட்ரஸ்ட் அ ரிலேட்டான
ஆமா ஐ க்யூ ஆ ப்ரோ சாரி ப்ரோ ஒண்ணு சொல்ல மறந்துட்ட ஐ க்யூ செரியான அனிமி வாலிபால்
ஆ நா அதெல்லா நா கிட்டத்தட்ட ஆறு டைம் பாத்துருப்ப இது வெரிக்குமே அவ்வளோ டைம் பாப்ப ஐ க்யூ அப்பறோ வந்து குறுக்கோ
குறுக்கோ நா அது பாக்கல ஆ ஆமா ப்ரோ குறுக்கோ குருக்கோ அ அதனால நா ட்ரை பண்ண அது நா தமிழ்ல இல்ல அதா இங்கிலீஷ்ல போலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு பாக்குற
ஆ தமிழ்ல எல்லா இருக்காது இங்கிலீஷ்லதா அதுல பாருங்க அது நல்லா இருக்கோ
குறுக்கோ ரொம்போ ஆர்வமா இருக்கா ப்ரோ பாக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டடா
அதா சொன்னேல்ல சஸ்பென்ஸா எப்புடி நடக்கோ என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு அது ஒவ்வோரு இதுக்கு நல்லா ஆ பூஸ்ட் குடுக்கோ ஒவ்வோரு எபிசோடு செம்மையா இருக்கோ
ஃபைட்ஸ் சீன்லா நடக்குமாங்க அதுல இல்ல ஃபுல்லா பேக்
ஏய் அத் அது ஃபுல்லா பேஸ்கெட் பால்ல நம்ம அது அதுலயே என்ன பயங்கரமா இருக்கோ என்ன நடக்குது என்ன டிஃப்ரெண்டான ஒரு இது இருக்
ஆமா டிஃப்ரெஷ்ஷா அ டிஃப்ரெண்டான ஷூ ஷூட்லா போடுவாங்க மோஸ்லி எல்லாமே
ஆமா அதனால அது நல்லா இருக்கோ நீங்க அது பாக்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ
ம் அது பாக்கணோம் ப்ரோ எல்லாமே பாக்கனோந்தா தோணுது ம்
லைனா எடுத்து வெச்சு ஒன்னுவொன்னு பாருங்க இப்போ சொல்லுவாங்கல்ல பேமஸ்ஸான என்ன அந்த பீமன்ஸ்லேயரு அப்றமா டெட் டெட் நோட்டு அதெல்லா டெக்கோட் நா பாக்கல அது ரொம்ப ஆ சொல்லுங்க அது பாக்கலனா ரொம்ப எடுத்தொன்ன ரொம்ப சைக்கோ சைக்கோ மாரி அது ஒரு கத போகுமா அதனால அது எனக்கு பிடிக்கல ஏனா எடுத்தொன்ன அவன் எல்லா என் யார் யாரல்லா தப்பு பண்றேன் எல்லாரையு கொல பண்றேன் அப்டின்ற சைகோ மாரியே போவானா அதனால கத ரொம்ப இதா போச்சுன்னு பாக்கலனானு
அது நா தமிழ்ல்தான் ப்ரோ பாத்த அத நானு
சேர் சேரி
அது எப்டி சொல்றதுனா அப்டியே நம்பள அப்டியே உள்ள இழுத்துன்னு போயிடுது அந்த ஸ்டோரி உள்ளயே
அதனாலதா இப்போ ஸ்டாட்டிங் எடுத்தொன்னயே அவன் ஒருத்தன கண்டுபிடிச்சிருவானா அ அவன் ஐ மீன் அந்த பு க்க வெச்சுட்டு அ அடுத்தவன் ஒரு டிடக்டிவ் வந்து அவன கண்டுபிடிச்சிருவான் அந்த டிடக்டிவ இவன் சரி கொ கொலப்பாத்துருவான் அதெல்லா ரொம்ப கத வந்து ரொம்ப இதா போகரனால செரி நம்மளுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லனு விட்டுட்ட
நல்லா இருந்ச்சு ஆனா அதுல வர கேரக்டர் அவுங்க கத்தது அடுத்து என்ன நடக்கு அடுத்து நடக்கணு ரொம்ப ஆர்வமா இன்ச்சி
இந்த ஜூஸுக்கைஸன்னு பாத்துட்டீங்ளா அப்போ ஜூஸுக்கைசன் அ ஜீஜீக்சோ ஜீஜீக்ஸ்சோ மா சென்ஸ்மோ ஜெய்ன்ஸாமேன்
ஜெய்ன்ஸாமேன் ஆ அது அது பாப்ப ஜுஜுக்ஸ்கைசன்னு பாத்தா நா
ஆ அப்பனா ஜெய்ஸாமேனு பாக்கணு அது பாத்தீங்கனா இதுமே சேம் சிமிலர்தான்
ஜுஜுன்சுகைசம் இன்னு வர்லதான ப்ரோ ரெண்டு மூணு மூணு சீசன்தான வந்தது ஜூஜூஸ்கைசனு
ஆமா
ம் ப்ரோ ஜுஜுஸ்கைசன் கூட பாத்துட்ட நா எம் மறந்திரும் ப்ரோ இதெல்லா நல்லா இருக்கு ஜுஜுஸ்கைசன் போல சுக்குனாலே
நா லைனா நா லைனா சொல்லுவன் ஏகபட்டது சொல்லுவேன் எனக்கு தெரியு நேமு எல்லாத் த்துல்ல நூறுக்கு மேல போகு எல்லா படத்த கூட அவ்ளோ கணக்கு வெச்சிக்க மாட்ட இது லைனா சொல்லுவ ஏனா கார
ஆ அ ப்ப பாத்தது ப்ரோ அதனால மறந்துர்றன்
ஓகே இது இருக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஃபைட் சீன்ஸ் மாரி வேணுனா பில்லன் சாதா
பில்லன் சாதா
ஆமா பின்லன் சாதா ஆ அது வந்து அந்த அந்த போர்க்கால இது இருக்குல்ல அந்த மாரி ஒரு அனிமி ஆ அது நீங்க சொல்ற மா அது பாக்கலா நீங்க அப்றோ வேற என்ன வேற அதா சொன்னல்ல இந்த ஆ ஸ்லைம் ரிலேட்டறா ஒரு அனிமி காப்லினு அதெல்லா ஏகபட்டது இருக்கு ஓவர்லாடு ஓவர்லாடு எல்லா பெருசா சொல்ற அளவுக்கு இருக்காது என்ன ஃபுல்லா ஓவர் பவர்ரா இருக்குனு அதெல்லா
அதுமாரில்லா நல்லா இருக்காது ப்ரோ பாக்கறத்துக்கு
ஆமா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து ஸ்டார்ட்டிங்லயே அப்டியே இருந்தா நல்லா இருக்காதுதா அது பவர் ஃபுல்லா இருந்தாலு மத்த சைடு கேரக்டர்ஸ் வெச்சு மூவ் பண்ற அனிமி நல்லா இருக்கு என்னன்னா அ ரீஇன்கோநெட்டு வெர்ஸஸ் செவன்த் பிரின்ஸ்னு ஒண்ணு இருக்கு
ம் ம் ம்
ஆ அது நல்லா இருக்கு அவ ஓவர் பவர்டு இருந்தாவுல அது அந்த பவர் ஆ அந்த இதுலந்து மேல மேல இம்ப்ரூமென்ட் ஆகிட்டே போவா பாத் திங்கனா அந்த மாரி இருக்க பவரு பா பிரச்சனை இல், ல ஆல்ரெடி ஓவர் பவர்டா இருக்கப்போ கஷ்டோ இல்லயா நீ ஆ அது ஆயிட்
எ எயித்
உன்னோன்னு பயங்கரமான ஒரு ஆக்பே வேணுனா ரொம்ப ஃபன்னா இருக்கணு பாக்க இன்ட்ரெஸ்டா இருக்கனுனா மேஷ்லி பாருங்க
மேக்ஸ்லி
மேஷ்லி மேஷ்லி எம் ஏ எஸ்
அஸ்
ஹச் மேஷ் மேஷ் லி
மேஷ்லி
ஆமா அது பாருங்க இ நா சொன்ன அனிமே எல்லாமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு அனிமேமே கிட்டத்தட்ட நா ஒரு ரெண்டு மூணு டைம் மேல பாத்திருப்
ஓ
அந் ஏன்னா நம்மளுக்கு வந்து டாப் ஹண்ட்ரடுக்கு மேல கீழ போச்சுன்னா ரொம்ப கீழே போனும்னா ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருக்காது எல்லாமே ஒரு மாரி ஏதோ ஒரு ஆ ஆக்ஷன் சீன்ஸ் இருக்காது சும்மா வந்து சர்வைவல் சீன் மாரிதா இருக்கு அது நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காதுனால சேரி திருப்பி இதே பாப்போ அப்பிடின்னு பாப்போ
ப்ரோ ஒன் பீஸ் பாத்தீங்களா நல்லா இருக்குதா ஒன் பீஸு
இன்னு ஒன் பீஸ் நா பாக்கல ப்ரோ ஒன் பீஸ் வந்து நா மொத்தோ சீசன் முடிச்சுட்டு மொத்தமா பாப்பே ஏன்னா அதுமே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இப்ப ஒக்காந்து பாத்துருவோ கடைசி சீசன் வரலன்னா கொஞ்சோ கஷ்டோ ஆயிடுல, அதுக்கு ஃபுல்லா க சி ஏ சீசன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன அப்றோ பாக்கறது பெட்டர் ப்ரோ
ஓ ஓகே
இப்ப காலேஜ் பசங்களோட உக்காந்து போக கிளாஸ்ல சொல்லி பாப்பீங்களா இல்ல எப்டி இதெல்லா உங்களுக்கு எப்டி தெரிஞ்சிச்சு இதெல்லா ஆனிமே ஜெஸ்ட்டு அ இது நீங்க சொன்ன மாரி பாப்புலரா ஆச்சுனோனே பாக்க ஆரம்பச்சிட்டீங்ளா
ஆமா நம்ம ஃபஸ்ட்டு நரோட்டாவ கொஞ்சோ பாப்புலரானனால பாக்க ஸ்டாட் பண்ண அதுக்கப்றோ வந்து நம்ம இன்ஸ் இன்ஸ்டாகிராமில பாக்குறது யூடியூப்ல பாக்குறது
இன்ஸ்டாகிராம்ல அதிகமா யூடியூப்ல அதிகமா இருக்கும் ஏன்னா யூடியூப் ஃபுல்லா ஃபுல்லா ஷார்ட்ஸ்தா அதிகமா இருக்கு அதே போட்டு வச்சிருப்பாங்கள அதனாலதா அவங்களுக்கு தெரியு நீங்க ஒரு டைம் ஒரு ஆனிமே ஷாட்ஸ்ஸ பாக்க ஆரம்பிச்சீடீங்கனா கண்டினியூஸா அதா இருக்கு
ஆமா ஆமா நா அத பாக்க ஆரம்பிச்சுதா
அன்டேரெக்ஸ் அன்டர் பாக்கு பாருங்க எல்லா உங்களுக்கு ரொம்ப இதாகுனா ஹண்டேரெக்ஸ் ஹன்டர்
அன்டேரக்ஸ் அன்டர் ஆ
அண் ஆ ஆமா அன்டர்
ஹண்டேரெக்ஸ் ஹன்டர்
ஏத எல்லா எழுதி வச்சுக்கிறீங்ளா எல்லா என்னென்னனு
இது டைப் பண்ணி வெச்சுகிற நானு
ஆ ஓகே ஓகே நா சொன்ன ஆனிமி எல்லாமே எதுமே வந்து ரொம்போ மொக்கியா இருக்காது எல்லாமே நல்லாவேருக்கு பாக்கேறதுக்கு ஒன் டைம் அட்லீஸ்ட் மினிமம் அ ச எதோ ஒண்ணு வந்து கொஞ்சு இது ஆனா கூட ஒன் டைம் டூ டைம்ஸ் வாட்சபிள் எல்லாமே
ஓகே
இந்த வருஷந்தா எந்த படமு தமிழ் படத்துல கூட எது பெருசா எதுவு வரல எல்லாமே உன்னு பெரிய படோ எதுவ் வர
அன்டர் எக்ஸ் அண்டர் ஒரு ஃபைட் சீனா ப்ரோ அது ஃபைட் மூவியா அது
அன்டிங் அன்டிங் டைப்ல ஒரு அனிமி சம்மையா இருக்கு நீங்க சொன்னீங்கல அந்த மேஜிக்கு அந்த பவரு எல்லா இருக்குற மாரி அனிமி இதெல்லா
ம் ம் ம் ம்
நம்முளுக்கு கூட நா பாக்குற அனிமி கூட ஸ்பெசிஃபிக்கா ஃபில்டர் பண்ணி ஒரு ஒரு டைம் இதா சொன்னல்ல மூணு நல்லா இருக்குற மாரி பவரு அ அ இந்த மேஜிக்கு இந்த ரிலேட்ரான ஆனிமி தா அதிகமா பாப்பே நாங்கூட
ம் ம் ம் ம்
அதா நம்ம வந்து சில டைம் வந்து என்ன ஆகுனா நம்ம பாக்குற ஆனிமியோட அப்டியே அடாப்ட்டாய்ட்டு அது அந்த அந்த இதுக்கு போய்டுவோ நம்ம இந்த வேல்ட்ல இருக்குற அளவுக்கு இருக்காது இ இங்க வீட்ல என்ன நடக்குதோ கண்டுக்க மாட்டோ அந்த அளவுக்கு அதுலியே அடாப்ட் ஆய்டுவோ
ம் ம் எங்கய நா கூட ப்ரோ
நா நாங்கலா வந்து இந்த யூடியூப்ல வந்து போனா கூட நார்மலா இந்த மிஸ்ட்ரி இந்த மாரி எதோ ஒன்னு அதா போடுவாங்கல்ல அந்த பருமுடா ட்ரைங்ல இந்த மாரி பெரிய பெரிய மிஸ்ட்ரிக் கத அத போடுவாங்க யூடியூப்ல அதா அந்த மாரி பாப்பே இன்ட்ரெஸ்ட்டா இருக்குற மட்டு இந்தா ஃபண்ணு இதெல்லா பாக்க மாட்ட மோஸ்ட்லி பாப்பே பாக்குறதுனா அதி அதுதா ரெகுலரா பாக்க மாட்
ப்ரோ ஒன்பாய்ன்ஸ்வன் பாத்துடீங்களா
என்னது அ ஒன்ட் எக்ஸ்பனா ஆமா ஆஹா அதெல்லா பாத்துருக்கே அது பாருங்க அதுவு நல்லாருக்கு வேணும்னா இன்னொன்னு சொல்ற பாருங்க மை ஈரோ க அகாடமியா அது பாருங்க வேண்ணா நா சொன்னல அன்ட்டனட் சென்டரு அகாடமியா ஆமா அது ஒண்ணு அதுக்கப்போ விஜியலாண்டி
புரில
விஜிலாண்டி விஜிலாண்டினு ஒண்ணு வரு
விஜலாண்டி ஆ இப்ப கேக்குது
விஜிலாண்டிஸ்னு அத மை ஈரோ அகாடமியக்கு அடுத்தது வந்து வி ஜிலாண்டிஸ்னு ஒரு மை ஆ ஈரு விஜிலாண்டீஸுனு அது நறைய இருக்கு சொல்ல போனா ஒன்னொன்னா சொல்லா நானு அந்த அளவுக்கு போகு அப்மா நீங் சொன்ன மாரி நல்லா க எப்புடி சொல்றது இந்த க்ளாஸ் ரூம் ரிலேட்ரா அ ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் படிக்கிற மாரி அந்த மாதிரி ஆனிமி வேணுனா ஆ எ த எலிட் க்ளாஸ் ரூம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அத பாருங்க
த த எலைட் க்ளாஸ் ரும்ஸ் ம் ம் நீ இதுல்லா பாத்திருங்ளா ப்ரோ அது என்னது வெறு அனிமி மட்டுதா பாப்பீங்களா இந்த அலைஸ்
அனிமீனா ப அலிஸ்னா மா ஹாலிவுட் படமா
ஆமா ஆமா அலிஸ் இந்த படொ லைன் அதுக்கப்பறோ
அது இல்ல போ அதா சொன்னன நா ஹாலிவுட் படொல்லா பாத்து கடைசி அ அதெல்லா எப்பயோ ஏதோ ஒரு படோ ஆலிவுட் படோ வந்தா பாப்ப இப்பெல்லா ரொம்ப வர்ஷ ஆச்சு சொல்லப்போனா ஓப்பனா ஃபுல் அன்ட் ஃபுல் இந்த மாரி ஹேண்டிங்லதா இருப்போ ஒக்காந்து தம்பி அதுக்கா சும்மா ஏன்னாப் டைவர்ட் ஆக முடில அப்டியே டைவர்ட் வேற எதுவு பாக்க போனலு ஏதோ ஒரு எபிசோடு் ஒரு சீசன் ஏதோ ஒரு நீ சொன்னீங்கல படோ இல்ல அத்து மாரி ஏதொ ஓன்னு பாப்போ அது ரொம்ப இ இன்ட்ரெஸ்ட்டா நியூஸ்சு டிவி எல்லா போட ஆரம்பிச்சாங்க எதோ பாப்புலர் ஆய் சிந்தா மட்டு செரி பாபோ அந்தளவுக்கு மத்ததெல்லா பாக்க மாட்டோ
செரி இப் நா கால் பன்ற ப்ரோ
ஆ செரி பன்னுங்